க்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
ஆ இப்பதா ப்ரோ வந்தே வீட்டுக்கு
இந்த கடைக்கு போய்ட்டு வன்ட்டீங்களா
அம்மா நீங்க என்ன பண்றீங்க
நீ என்ன பண்றது ப்ரோ சும்மாதா நீங்க போனப்றோ திருப்பியு உக்காந்து படம் பாத்துட்ருந்தே அவுல்தா வேற வழி இல்ல வேற திருப்பியு தூங்கணுல்ல தூங்கிட்டா திருப்பி எல்னு இப்ப போய் ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கு தூங்க ஆர போ தூங்க போய்டுவே அப்போதா நைட் ஷிஃப்ட் பாக்க முடியு ஆமா என்ன அங்க மழையா ப்ரோ அ இல்ல ப்ரோ நைட் ஷிப்ட்ல வந்து ஒர்க் வந்து அ ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மொத்த நைன் ஹவர்ஸ் ஷிப்ட்டுனா ஒரு மூணு மண்நேர நாலு மண்நேர ஒர்க்கு அத மட்டு நம்ம கரெக்டா பாத்து முடுஸ்ட்டா போது அதுக்கப்போ பெரிய ஒர் க்கு பெருசா இருக்காது
இங்க மழலா வர்ல ப்ரோ சம்ம வெயில் அடிக்குது அங்க மழையா
இல்ல ப்ரோ இங்கயு அப்டியேதா இருக்கு
ம் ம் நம்ம ஏரியா உள்ள ஃபய்ஜி கெடைக்க மாட்டிங்குது ப்ரோ அதா கொஞ்ச இருவாறுகு இதுவா இருக்கு
ஓகே ப்ரோ ஆமா அங்கங்க பு புல்ல அங்கங்க
நம்ப நம்ம சைடு வந்து வில்லேஜா இது அத்னால டவறு கடைக்க மாட்டிகுது
ஜியோ ஜியோதான யூஸ் பண்றீங்க
ஜியோதா ஆனா ஃபைவ் ஜி கடைக்க மாட்டிங்தே ஃபோர் ஜி தான
ஆமா ஏர்டெல்து நல்லா கெடைக்கு ஆனா ஏர் ஏர்டெல் முழு ரொம்ப ஸ்பீடா டவுன்லோடு ஆகு ஆனா அதுகுள்ள சீக்கரமாவு நெட்டு காலி ஆய்டு
ஆம்மா அதுனாலயே நானு ஏர்டெல்லருந் ஜியோ மாறிட்டே
ஓகே ஓகே
அப்பல்லந் தெர்ல
ஃபஸ்டு ஜியோதா இருந்தீங்ள அப்போ ஏர்டெல்தா இருந்தீங்ளா
ஆமா ப்ரோ நா ஃபஸ்டு ஃபஸ்டு வாங்க சொல்ல ஏர்டெல்ல இருந்தே
அ
ஒன்ற வர்ஷோ யூஸ் பண்ண ஒன்டு ரெண்டு வர்ஷோ இருக்கு நெனைகுறே அதுக்கப்றோ ஜியோகா மாறிட்ட எப்போ இந்த இந்த ஜென்வரி மாசோந்தா மாற்னுன் நெனைக்குறே
மொத்தொ இது வரிக்கு எத்தன சிம் யூஸ் பண்ணிருபீங்க இது வரிக்கு வாங்னது யூஸ் பண்ணது இப்ப எத்தனாது சிம்ல இருபீங்க
ஒரே சிம்தா ப்ரோ யூஸ் பண்ணுக்குறே அத்தா ஒரே நம்பரு ஆமா ஒரே சிம்மு அத ஃபஸ்டு ஏர்டெல் வாங்குன அப்றோ ஜியோ மாற்ன அவ்ளோதா ப்ரோ
நாலா இது வரிக்கு கிட்டதட்ட யூஸ் பண்ணிருந்தா இப்போதிக்கு ஒரு பத்து சிம்மாயிருக்கு பாத்தா அ சிம்ல இருக்க நெனைகுறே எல்லா முடிச்சி அதாது மாத்தி மாத்தி நெட்வொர்க் மாத்தி மாத்தி வந்துருக்கே
எதுக்கு ப்ரோ மாத்துறிங்க
அது எப்டி சொல்றது ஒ ஒவ் ஒரு ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ சிம்மு தொல் போன் தொலஞ்சிருசு சிம்மோட போய்ருச்சு ஆ அந்த அ அந்த மாரி அதுக்கப்றமா கொஞ்சோ வந்து வேற சிம் வந்து நெட்வொர்க் கெடைகுல அப்டி மாத்துனே சில சிம்முமே ஏ ஒரு சிம் வந்து யாரோ ஒருத்தரு வந்து எ நம்பர வந்து யூஸ் பண்ணி ரெகுலரா கால் பண்ணி அவெஅவெ பேசிட்டே இருப்பா இல்ல ஏதாது ஸ்பேம் மெசேஜெல்லா போட்டுட்ருவாங்க பசங்க ஃப்ரெண்ஸு அது எடுகவே முடில அது எதோ பாம் ஷெல்லுன் இதுல போட்டுவுட்டு அது மொத்தொ மெசேஜ் வந்துட்டே இருக் கு ரெகுலரா அது ஆ ஆமா பாம்பிட்டு அது போட்டபோ திருப்பியு தி எனக் அ இல்ல போட்டு எடுத் எடு த்துட்டா அவ கேன்சல் பண்ட சொன்னா பட் ஆனா ஏதோ பக்கு எனமோ திருப்பியு வேற ஒரு ஒன் மன்துகப்றோ திருப்பியு கழிச்சி ஒகே எடு அ எல்லா மாத்திட்டே அப்டினா கூட திருப்பி நம்லுக்கு ரெகுலரா மெசேஜ் வர ஆரம்பிச்சிசி கால் வர ஆரம்பிச்சிசி அதுனால மாத்தி மாத்தி இப்போ இ இந்த சிம்ல இருக்கு
ப்ரோ நா கூட இந்த ஃபரெண்ட் அதா பாம்பிட் ஆப்பு வாங்றத் இருக் ப்ரோ
ம்
அதுல போய்டு நம்ம உங்க இப்போ சப்போஸ் நீ இப்ப உங்க நம்பர் நா போட்டனா உங்குளுக்கு வந்து நா செட் பண்ணி வெச்சுருப்ப இத்தன செகண்ல இப்ப ஒரு செகண்ட்ல ஒரு போ ஒரு மெசேஜி அ ஆமா லேக் அடிச்சுரு சில பேரு நல்ல போன்னா ப்ரச்சன இல்ல அ ரொம்போ ரொம்ப நாளா ஆன போன்னா வந்து லேகடிக்க ஆரம்பிச்சு ஆமா இந்மாரிதா வெளான்ருப்போ கொஞ்சோ இதுவா இருக்கிறனவங்க வந்து என்ன பண்ணனு நோட்டிகேஷன் ஆஃப் பன்றனுவானுங்க டீசண்டா
அதல்லா நடக்கு காலேஜ்ல க்ளாஸ்ல வச்சிருப்போம் இல்ல போனு அந்த டைம்லா பண்ணுவாங்க இவுங்கல்லா காலேஜெல்லா ப்ரோ டே டேஸ் ஆமா டெஸ்க் டெஸ்க்குக்கு அடில வச்சிருவாங்க இவுங்க என்ன பண்ணுவாங்க எல்லா பசங்க எல்லா டெஸ்க் அடில வச்சுதா ஃபோ ஃபோனுக்கு தா ஒருத்தனுக்கு பாம் செல் இன்ற அதே யூஸ் பண்ணுவிங்கள பாம்ரேட்டு அந்த மாறி ஒரு அப்ளிகேஷன்ல ஏ நம்பர் போட்டு உட்டுருவாங்க இவ சைலன்ல தா போட்டு வச்சிருப்பா அது அப்பயு வைப்ரேட்ல போட்டு வச்சிருப்பாங்க அது என்னாகும் ஃபோன்னு வச்சா கிட்டத்தட்ட வைப்ரேட் ஆயி போனு கீல உளுந்துரும்
ஆஹ்
அதெல்லா நடக்கு காலேஜ்ல க்ளாஸ்ல மாட்டிக்கு அதலா நெறையா நடக்கும் காலேஜுக்குலா நீங்க ஃபோன் எடுத்துட்டு போவீங்களா இல்ல வீட்ல வச்சுட்டு போயிடுவீங்களா
காலேஜ்ல எத்துன்னு போவ ப்ரோ ஆனா ஃபோன் காலேஜ் உள்ள ஃபோன் யூஸ் பண்ண கூடாது வெச்சு பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கலா
ஓகே ஓகே
பிரின்சிபல் பாத்தார்னா புடிங்கி வச்சுப்பாரு நம்ம காலு நம்ப காலேஜ் ஸ்டாப்குலான் எதும் சொல்ல மாட்டாங்க யூஸ் பண்ணாமட்டு கேப்பாங்க யூஸ் பண்ணா புடிங்கி வச்சி ப்பாங்க ஒரு ஒரு சில சார் வந்து யூஸ் பண்ணாதடா ஒனக்கு வார்னிங்கு அப்டின் சொல்லி லெட்டரு மட்டு எழுதி தர சொல்லுவாங்க
அப்பாலேஜி லெட்டரு
ம் அன்னிக்கி என்து மாட்டிகிச்சு ப்ரோ பிரின்ஸிபல் கிட்ட
செரி
நானு அத்த நாள் தா வாங்கன்னே தரவே தரல சாரு தின்னாது ஒரு எமர்ஜென்சி கால்லே எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கோ
சரி சரி
நானு அந்த நான் பிரின்சிபல் சார் அப்டி வருவாரு நானு எதிரே பாக்கல ஃபோன் பண்ணி அளோ சொல்லுமா அப்டின்ற சாரு வன்ட்டாரு எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ற ஃபோன் யூஸ் பண்ண கூடாது வந்தனா அடின் சொல்ட்டு ஃபோன புடிங்கி வச்சிகனாரு அப்பறோ சைடு போயிட்டு சார் சார் இந்மேறி சார் இந் மேறி கால் பண்ணாங்க சார் அம்மா தா சார் நீங்க வேணா கால் ஹிஸ்டிரிய பாருங்க சார் அப்டிலா அத்த நாள் போயிட்டு கெஞ்சி காலேஜ் டே பாத் தேம் இதான் உனுக் கடைசி வார்னிங்கு ஃபோனு எத்துணுவா வேணான் சொல்ல
இதுவரைக்கு
ஆ இல்ல ப்ரோ ஃபோன் வந்து எப்டி சொல்றதுன்னா எனக்கு வந்து பாக்கெட்ல எனி டைம் ஃபோன் வச்சினே இருப்பே
செரி
இப்ப சப்போஸ் அந்தல எப் என் ஃப்ரெண்டு் என் ஃப்ரெண்டு் பைக்கு இப் ம் நா சின்ன சாக்ஸ் போட்டு வச்சிக்கிற அதுல இப்ப ஃபோனு வைக்க முடியாது அந்த மேரி சுச்சுவேஷன்ல என் ஃப்ரெண்டு கிட்ட பின்னாடி அத பைக்ல போ சப்போஸ் பைக்ல போனா பின்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன குத்துருவ இந்தா ஃபோனு வச்சிகிடா அப்டின்னு அந்த மேரி ச்சன் போ சொல் டக்குன்னு ஃபோன் இல்லயா சொல்லி நித்திருவ டேய் ஃபோன் என்து எங்கடா அப்டினு கேட்டா அப்பறோ நான் வச்சினு கீறன்டா அதா அப்டே டக்கு டக்குன்னு அப்டே ஒரு பழக்கமாயிடுச்சு ஃபோனு பாக்கெட்ல இந்துகுனே இருக்கணு சப்போஸ் இல்லேன்னா கரெட்டா நாபகோ வரணு அந்தத்துல
ஆமா
த்தல ப்ரோ நாங்க ட்ரிப்பு போனோ சொன்ன இல்ல இந்த மூணாறு
ஆமா
ஃப்ரெண்டு வந்து காசு காசியு ஃபோனையு ஒரே பாக்கெட்ல வச்சுனுந்தான்
ஓகே
ஃபோன் எத்தா காசு அந்த அந்த டைனிங் டேபிள் உக்காந்து சாப்டடுறதுல அங்க கீழ விழுந்துச்சு காசு ரெண்டாயிர ருபா அது வந்து நாலு ஐநூறுவா நோட்டு ஃபோன் உழுந்தீச்சி அப்பறோ ஃபோனு மேல வச்சுன்னு சாப்ட்டு அ கை ஹாண் வாஷ் பன்னறதுக் அப்டே ஓட்டு அப்டே வேன்ல ஏற்ட்டோ அப்ப டக்குன்டி ஃபோன் என்த காணோட அப்டின்னோஞூ நாங்க திமி கடிக் போனோ அங்க எடுத்து வச்சராங்க என்ன ப்ரோ இந்தாங்கனா இந்தாங்க தம்பி உங்க நாலாயிர ருபா ப்ளஸ் உங்க போனு அப்டின்னு
ஓகே
பாத்துங்க
அதெல்லா நடக்கு வெளி என்தெல்லா நட அஹ் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போறப்போ வாங்கி் குடுத்தாங்க அதுக்கப்போ திருப்பியு அஹ் பஸ்ல போறப்போ அடிச்சிட்டு போயிட்டா ஒருத்த நம்ம வந்து தூங்கிட்டு இருப்போ அந்த டைம் அதுக்கப்றோ அஹ் அது வந்து மாமாவோட போயிட்டு இருந்த பஸ்ல அவ்ளோ நடுல இப்ப மூணு சீட் இருக்குல்ல இந்த மூணு சீட்டு ரெண்டு சீட்ல மாமா நானு உக்காந்துருக்கோ நம்ம அது வந்து வெயில் அடிக்குது அந்த பக்கோ போய் மூணு சீட்ல உக்காரப்போ நம்ம மாமா ஜன்னல் ஓரோ நா நடுல இன்னொருத்த எவனோ வந்த வெளியவ பக்கோ தா அது ஒரு டூ ஹவர்ஸ் டிராவல்லு அவ எறங்கிடிருக்க நாங்களு தூங்கிட்ருக்கோ ஃபோன் வந்து லெஃப்ட் சைடு் பாக்கெட்ல வச்சிருப்ப அது எப்டி என்னாச்சுன்னே தெர்ல அவோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கா ஃபோனே இல்ல
உம் அச்சச்சோ
போயி போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க அங்க பஸ் ஸ்டாண்ட்ல எறங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒரு லெட்டர் எழுதி குடுத்தோ அவ கண்டுபுடிப் க்க மாட்டா எப்டி தெரியு எழுதி குடுத்தோ அவ கண்டிக்கவே இல்ல சேரி அப்டின்னு வன்டோ
உம் உம்
அதல்லா நெறய நடக்கு ஃபோனு போறதெல்லா நாங்க ஏன்னா பஸ்ஸு நம்ம போற ட்ராவலிங்கு எல்லா கூட்டோ
அது நீங்க ரொம்ப லாங்கா போனுமா ப்ரோ ஏன் எதுனால தூங்கறீங்க
இப்போ நம்போ வீட்டுக் அஹ்ஹா டெய்லி ட்ராவல் இல்ல அது வீட்ல இருந்து காலேஜி போறோல்ல டிராவல் பண்ணி தூரோ இல்ல நா ஹாஸ்டல்ல இருப்ப
ஆமாமா
ஆஹ் அது ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் இருக்கு நம்ம வீட்ல இருந்து அங்கே போறதுக் காலேஜிக்கு பஸ்ல போறோ இல்லையா சோ அப்போ அப்பத்த எப்டி போய் தூங்காமா இருக்க முடியு சொல்லுங்க
ஃபோர் ஹவர்ஸ்னாலே எனக்கு ஒன் அவர் ட்ராவல் பண்ணாலே அப்டே ஒரு மாரி கேர்ரா தல சுத்
ஆஹ் அஹ் அஹ் அப்ப பாருங்க அப்ப நா ஃபோர் அவர்ஸ் ட்ராவல்ன்னா தூக்கோ வருமா இல்லையா தூங்கிட்டா நம்ப என்ன பண்ண முடியு அது நம்ம நேரோ அப்டி
உங்ளுது எத்தன ப்ரோ எத்தன ஃபோனு ப்ரோ தொலைச்சிக்றிங்க நீங்க
நா இது வரிக்கு ஒன்னுதா அங்க அந்த தொலஞ்சதுகப்றோ ஃபோனு ஒரே ஒரு ஃபோனு ஆஹ் கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் இப்போ டக்குன்னு கேக்கல ப்ரோ நீ எதோ சொன்னீங்க இப்போ
அதா இது வரிக்கு ஒண்ணுதா ஒரே ஃபோனு தா தொலைஞ்சிருக்கு
உம் உம்
அதுக்கப்புறமா எதுவு தொலைக்கல அதுக்கப்புறோ நா வீட்ல ஒண்ணு வாங்கி குடுத்த பட் அத நா வித் வித்து ஏ காசு கொஞ்சோ போட்டு நா ஒன் ப்ளஸ் வாங்கிட்ட அதுக்கப்போ அத ஃபோன் கொஞ்சோ பாதுகாத்து பாதுகாத்து கிட்டத்தட்ட இப்ப அந்த ஃபோனே கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷோ ஆ ஒரு அஞ்சரை ஆறு வருஷ ஆகுது வச்சிருக்கே அதயே
ம் ம் ப்ரோ உங்களுக்கு நீங்க பேசனு உங்க ஃபேமிலி அதா உங்க அப்பா அம்மா விவசாய எல்லா பண்றாங்களா
பாட்டி தாத்தா பண்ணிட்டு இருந்தாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆடு மாடு எல்லா வச்சு ஆடு ஆடுங்க வச்சிருந்தாங்க இப்போ இல்ல யாரு இப்ப எதுமே இல்ல நீங்க
அது வந்து நம்ம நெக்ஸ்ட் அதா ஒன்னொரு கால்ல நம்ம அத பத்தி பேசலா கிளியரா நா சொல்றே எல்லாருமே ம் செரி ப்ரோ டைம் ஆயிச்சு வெக்கிட்டே வெச்சுட்டு ஃபோன் பண்றே ஓகேவா
ஆ பண்ணுங்க ப்ரோ
அ ஆ செரி ஓகே ப்ரோ